ஹலோ
ஹலோ
ஆஹ் கேக்குதா தோழி
ஆ கேக்குது தோழி
ம் நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க உங்க பின்னாடி வாய்ஸ்சு கேக்குற மாறி‌ இருக்கு
ஆமா ஏ என்னோட பிள்ளைங்க எல்லா கத்திகிட்டு இருக்காங்க
அப்டிங்களா கொஞ்சோ தள்ளி வந்து பேசுங்க ஆ சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க இன்னக்கி என்ன சமையல் வீட்ல
இன்னக்கி எங்க வீட்ல ஞாயித்துக்கெழம இல்லையா அதனால ஸ்பெஷலா ஓடிட்டு இருக்கு
அப்டிங்களா சேரி செரி கொழந்தைங்களுக்கெல்லா ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் ஒர்க்ல்லா குடுக்குறாங்களா
ப்ராஜெக்ட் ஒர்க்ல்லாம் லீவ்ல குடுத்ததோட செரி அதுங்க பள்ளி விடுமுறை நாள்ல மட் டுந்தா அந்த மாரி ஒர்கெல்லா வரு பாக்கி வா மிச்ச நேரோ எல்லா அதுங்களுக்கு எழுதுற பணி மட்டுந்தா எழுதுவது படிப்பதுந்தா
ஆ எத்தன கொழந்தைங்க உங்களுக்கு
மூ மூணு குழந்தைகள்
மூணு புள்ளைங்களா என்னென்ன படிக்கிறாங்க
ஒருத்தவங்க வந்து ஃபோர்த்து ஒருத்தவங்க தேர்டு இன்னொருத்தவங்க யூ கே ஜி படிக்கிறாங்க
அப்டிங்களா சேரி சேரி அப்ப முன்னாடியெல்லா நெறையா ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துருக்குமே
ஆமா ஆமா ஆமா எல்லா ஒர்க்கு ம் ஆ பெற்றோர் செய்யிற மாரிதா இருக்கு எதுவு கொழந்தைங்க செய்ற மாரியே இருக்காது
அப்டிங்களா ஆமா எனக்கு இப்ப ப்ராஜெக்ட் ஒர்க்ல்லா குடுத்துருக்காங்க
ஆ ஆ
என்ன செய்றதுன்னே தெரில நானு கை கொழந்தைய வச்சிட்டு என்ன செய்றதுன்னே தெரில எப்ப பாத்தாலு ப்ராஜெக்ட் ஒர்க்கா குடுத்துக்கிட்டே இருக்காங்க
அதுங்க படிக்குதோ எழுதுதோ இல்லையோ ப்ராஜெக்ட் ஒர்க் மட்டு நெறையா வந்துருது போல உங்களுக்கு
அப்டிங்களா ஆமா ஆமா இந்த கொழந்தைங்கள வச்சிக்கிட்டு நா ஒண்ணுமே சமாளிக்கவே முடியல
ம் ம் சரி தோழி சரி தோழி
ஆ சேரி தோழி சேரி தோழி இன்னக்கி என்ன சமையல் வீட்ல
இன்னக்கி வந்து எங்க வீட்ல வந்து கோழிக்கறி எடுத்துருக்கோ ஆ ஏ புள்ளைங்களுக்குல்லா அதா புடிக்கு அதனால கோழிக்கறி எடுத்துருக்கோ
சேரி சேரி தோழி அப்பறோ வீட்ல கணவர்ல்லா என்ன செய்றாங்க
அவுங்கவுங்க பணிக்கி போயிட்டு இருக்காங்க எங்கள என்ன வீட்ல சமைக்கிறோமோ வந்து சாப் ட்ற நேரத்துக்கு வருவாங்க சாப்டுட்டு கெளம்பிடுவாங்க அவுங்க பணி அவுங்களை அழைத்து கொண்டே இருக்கும்
அப்டிங்களா நீங்க எது வீட்ல இருந்து வேல செய்றீங்களா
இல்ல தோழி நா வீட்ல வேலல்லா இல்ல
வீட்ல வேலல்லா இல்லையா அப்டியா கால்ல எத்தன மணிக்கி எந்திரிப் பீங்க
காலையில ஒரு அஞ்சரைக்கு அலாரோ வெப்போ அஞ்சரைக் அலாரோ அடிச்சாலு ஆறு மணிக்குதா ஏந்திரிப்போ ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சரைக் கி அஞ்சு மணிக்கு கூட ஏந்திரிப்போ ஆ முன்னடியு பின்னாடியுமா எந்திரிப்போ
காலையில எந்திருச்சு கொழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு குடுக்கறது பெரிய வேலையா இருக்கோ
ஆமா ஆமா காலையிலயே மதிய உணவும் கட்டி அனுப்
ஆ செரி என்ன மாரி வெய்வ இதெல்லா அசைவல்லா குடுக்கலாமா ஸ்கூலுக்கு
ஆ குடுக்கலா தோழி அசைவம் குடுத்தோன்னா மீன் குடுத்து ன்னா அந்த மீன்ல உள்ள முள் இருக்க கூடாது மத்த உணவுனா இந்த ரால் ஐட்டம் குடு க்லா மீனு ராலு சிக்கன் மட்டன் அதெல்லா குடுக்கலா மத்தபடி இந்த நண்டு குடுத்தோன்னா வீட்ல தா குடுக்கணு நீங்க குடுக்க கூடாதுன்றுவாங்க ஏன்னா அதுங்களுக்கு எடுத்து சாப்ட செரமமா இருக்கும்ல
ஆமா
அதனால அதெல்லா அலோவ் பண்ண மாட்டாங்க
சேர் செர் நீங்க வீட்ல இருந்தே இந்த தையல் பயிற்சி இத மாரி எதாவ் செய்யலால
அதற்கு ம நேரமே கிடைப்பதில்லை
ஓ புள்ளைங்கள புள்ளைங்கள சமாளிக்கிறதுக்கே நேரோ கரெக்டா இருக்கு
ஆமா ஏ காலையில தா காலையில தா பனி ரொம்ப அதிகமாருக்கு மதியல்லா கொஞ் சோ பா துணி தொவைக்கிறது மடிக்கிறது அந்தந்த ஜாமா எங்கெங்க பிள்ளைங்க எடுத்து போட்ருக்கோ அதெல்லா எடுத்து வெக்கறது
அப்படியா அதுவு மூணு பிள்ளைங்கள கலப்புறதுங்கறது ரொம்ப கஷ்டமாதான இருக்கு உங்களுக்கு
ஆமாமா ரெண்டு பொம்பள பிள்ளைங்க ரெண்டுக்கு ஜட போட்ணு
அப்பிடியா
ஆ முன்னடியாவ்து என் கணவர் கொஞ்சம் உதவி செய்வார்கள் ஏதோ தம்பிய கொஞ்சோ கெளப் ப்பி விடுவாங்க இப்ப அந்த வேலையு அவர்கள் செய்வதில்லை எல்லா என்னிடமே வந்து விட்டது
ஐய்யய்யோ ஏன் முன்னாடி ஹெல்ப் பண்ணாங்க ஏன் இப்ப பண்ண மாட்றாங்க
அவுங்களுக்கு பனி அதிக நேரம் எடுத்துக் கொள்வதால் உறக் க்கம் பெரிதாகிவிட்டது ஈரம்
கடினமா இருக்குமோ அவங்களோட வேல
இரவு பணி அதிகமான நேரம் செலவிடுவதால் காலையில் எழுந்திரிக்க முடியவில்லை என்று எழுகிறார்கள்
ஓ சேரி செரி அவுங்குளுக்கு சேத் து சாப்பாடு செஞ்சிருவீங்க காலையிலயே
ஆமா காலையிலயே அவங்களுக்கும் சேத்து உணவு செய்து விடுவே
ஓகே ஓகே ஓகே பரவால்ல பரவால்ல எல்லா வேலையும் செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டமாதா இருக்கும் உங்களுக்கு இல்ல
கொழந்தைங்களுக்கு இத விட கொடுமை என்னன்னா ஸ்நாக்ஸ் செய்றத்துக்கு அவுங்க ஒரு அட்டவணை போட்டு அனுப்பிவிடுவார்கள் இன்று இந்த இந்த ஸ்நாக்ஸ் தான் செய்னோனு கொழுக்கட்டை புட்டு என்று அந்த கால வேற வழியாக வரும் இப்போ உள்ள உணவுங்கள்லா உள்ளை அனுமதி கெடயாது பள்ளிக்கு செல்லும் முன் நா அது வேறை சரி செய்து எடுத்து வைத்து குடுத்து அனுப்ப வேண்டும்
அப்டியா பாவந்தா நீங்க நாங்க எங்க ஸ்கூல்லல்லா எப்டின்னா அவங்களு சாட்டு போட்டு குடுத்துருக்காங்க ஆனா நால்லா அந்த சாட்டுபடி எல்லா குடுக்க மாட்ட கள்ள முட்டாய் எடுத்துட்டு போற எடுத்துட்டு போச்சு ச்சி எடுத்துட்டு போதே எடுத்துட்டு போ அதுக் என்ன புடிக்குதோ அத குடுத்துருவ
இங்க இந்த மாரி கெடையாது தோழி உள்ளே அனுமதி கிடையாது அப்படி எடுத்து சென்றிருந் தா அந்த உணவை திரும்ப க ம் அப்படியே எடுத்து வர வேண்டும் குழந்தைகள் அங்க உண்ணுவதற்கு அனுமதி கிடையாது
ஸ்கூல்ல சாப்ட விட மாட்டாங்க
ஆமா
அ எங்களுக்கல்லா அப்டி இல்ல ஆனா செல ரூல்ஸ் எல்லா குடுத்துருக்காங்க
அந்த பழோ குடுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் தர்லா அப்டி இல்லை என்றா ப பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் திராட்சை இந்த மாரி ம் ஆ பழச்சாறு குடுத்தால் அவர்களுக்கு குடிப்பதற்கு அந் த நேரத்திற்குள் வேறு விதமாக அது மாறிவிடுகிறது அவர்களுக்கு அது செட் ஆகவில்லை
அப்டிங்ளா எங்க ஆ வந்து இப்ப ச தண்ணி பீரியட்ன்னு ஒண்ணு குடுக்குறாங்க தண்ணி குடிக்கிறது தனியா ஒரு பெல் டைம் வச்சிருக்காங்க அந்த டைம் உள்ள தண்ணியு குடி இந்த இந்த ஜூஸு குடின்னு குடுத்துருவ
ஓ
அ செல ந வஸ்ட்டு தர்பூசணி குடுப்ப ஃபஸ்ட்டு நாளு அடுத்த நாளு ஆரஞ்சு பழோ அடுத்த நாளு சாத்துக்குடி அப்படியே எளநீ இந்த மாரி த டெய்லிக்கி நா இது பழச்சாரு குடுத்துட்டு தா இருப்ப பிள்ளைக்கி
அப்படியா தோழி இங்கு அந்த போல் அ சில நாட்கள் அ ஆரம்பத்தில் குடுத்திருந்தார்கள் இப்போது அத அதற்கு ஏற்றார் போல் அமைவதில்லை பெல் அடிக்கை அடித்து தண்ணீர் குடிப்பதற்கும் அல் அலோப் பண்ல அப்டின்னு கொழந்தைகள் சொல்கிறாள் ம் ம்
படிப்பெல்லா எப்டி இருக்கு உங்க ஸ்கூல்ல
படிப்பெலாம் நன்றாக உள்ளது படிப்பில் ஒரு குறையும் சொல்ல முடியாது அவ் ஆ குழந்தைகள் மீது உள்ள கேரும் அப்படியே இருக்கிறது ம் அவர்கள் நா வீட் வீட்டில் நாம் எப்போதும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை குழந்தைகளை அ கவனமாக பார்த்துக் கொள்வாக
அவங்க எல்லா ஃபுல்லா புள்ளைங்கள கவனிச்சிக்கிறாங்க நல்லா
கவனிக்குள் ஆமாம்
பரவால்ல அவ வீட்ல இருக்றதோட உங்ளுக்கு ஸ்கூல்லல இருக்கறது நல்லா இருக்குன் சொல்றீங்க அப்ப
ஆமாங் தோழி ஆமாம் தோழி
ம் எங்ளுக்கு அப்டிதா இருக்கு அவங்கள உள்ள இந்த இவங்களா சொல்லுவாங் ஆயான் சொல்லுவாங்க
ஓ
அவங்கல்லா வந்து புள்ளைங்கள நல்லா கேர் பண்ணி பாத்துக்குறாங்க இப்ப கூட நா எ த எ பொண்ணு வந்து பரதநாட்டியோ க்ளஸ் தா போது அப்ப ஆ அவ கூட உள்ள தோழிகளு பரதநாட்டிய கிளாஸ்க்கு வராங்களா அவுங்க அம்மால்லா இப்ப பாத்து பேசிட்டு தா வந்தே கொழந்தைங்க எப்டி இருக்கு படிப் பு எப்டி இருக்குன்னு கேட்டே ஒரு சில குறைகள் சொன்னாங்க இனி நம்ம எப் பதுமே மாசத்துக்கு ஒரு தடவ ஆசிரியர்கள் ந பேரண்ட்ஸ்ஸல்லா கூப்ட்டு மீட்டிங் ஒண்ணு வப்பாங்க
அப்பிடியா தோழி அ அ
அ அதுல வந்து நம்ம சொல்லுவோ அப்டின் நெறைய பேசிட்டு தா வந்தோ இன்னக்கி
சரி தோழி சரி தோழி
நெறைய கொஞ்சோ கொறைகள் இருக்கு இப்ப முன்னாடி நல்லா இருந்தது இப்ப வர வர குறைகள் அதிகமாயி போயிட்டே இருக்கு இந்த ஸ்கூல்ல
ஓ சேரி தோழி சேரி தோழி இங்க அப்டியல்லா இல்ல தோழி
அப்டியா திங்க கெழமேன்னா என்ன உணவு குடுப்பிங்க
திங்க கெழமை தயிர் சோது இல்லேனா லெமன் சாதம் இந்த மாரி கலவை சாதம்னா என் ம எ கொழந்தைகளுக்கு ரொம்ப புடிக்கு வெஜிடேபிள் சாதம் வெஜ்ஜு புலாவ்
ஸ்நாக்ஸ்ஸல்லா என்ன குடுப்பீங்க
ஸ்நாக்ஸ் வந்து புட்டு கொழுக்கட்டை அ அப்டி இல்லன்னா அ இது பணியாரம்
காலேலயே உங்களுக்கு எந்துச்சு செய்ய செரமமா இருக்காது
அதற்காக தான் ஐந்து மணிக்கு ஐந்தரைக்கு எழுந்து கொள்கிறேன் தோழி
அப்போ நைட்டு தூங்குறதுக்கு எத்தன மணி ஆகு
நைட்டு படுப்பதற்கு பதனோரு மணி ஆகிவிடும் பதனொன்னு பன்னண்டு கூட ஆகிவிடும் கணவர் வ
பாக் ஆஹா பன்னண்டு மணிக்கி படுத்திங்கன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்ப உங்க ஒடம்பு நிலைய நீங்க பார்க்க வேணாமா
சிறிது காலம் தானே தோழி அதற்கப் பறம் வ குழந்தைகள் வளர்ந்து விட்டால் அந்த க இது தெரியாதல்லவா
அப்புடிதா நம்ம நெனப்போ அதுக்கப்பறோ கொழந்தைங்க வந்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போற ப்ப நமக்கு தா ரொம்ப கஷ்டமா இருக்கு
இதுவரை அதை யோசிக்கவில்லை தோழி போக போக மாறும் என்று நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன்
கண்டிப்பா நீங்க ஒங்க ஒடல்நிலைய நா பத்தரமா பாத்துக்கிட்டீங்ன்னாதா ஒங்க கொழந்தைங்கள ஒங்களால பாத்துக்க முடியு
ஆமாம் தோழி ஆமாம்
ம் அதுனால நீங்க உங்க ஒடம்புக்கு கொஞ்சோ நேரோ ஒதுக்குங்க கொஞ்சோ கொஞ்சோ ஓய்வெடுங்க
மதிய நேரத்துலேல்லா ஓய்வெடுத்துக்கோங்க
சேரி தோழி சரி தோழி
ம் சேரி தோழி வேற என்ன சோலி செய்வீங்க வீட்ல சுக குறைவான நேரத்துல என்ன செய்விங்க
ம் டி விக்கு சிறிது நேரம் பார்ப்பேன் தோழி டி வி பொழுதுபோக்கு கொண்ணு ஆமா டி வி சற்று நேரம் பார்ப்பேன் அதோடு அப்டியே ஓடிவிடும் குழந்தைகள் திரும்ப மாலை நேரம் ஆகிவிடும் குழந்தைகள் பள்ளிகள விட்டு வருவார்கள் திரும்ப மா மாலை எதாவது அதுகது அவர்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்து குடுத்து சாப்பிட சொல்லி திரும்பி அவர்களுக்கு டியூஷன் ஏதும் அனுப்பவில்லை வீட்டில் இருந்து படிப்பதால் இன்னும் கொஞ்சமா அதிக வேலையாக தான் இருக்கு
மாக இருக்கிறது
ஆமாமா ஆமா
பாவந்தா நீங்க போங்க இத டியூஷன் வேற வுட்டு அழைச்சிட்டு வந்துட்டு அப்பற நைட்டு உணவு வேற ரெடி பண்ணணு அ
அப்படியே ரொட்டீனாக ஓடிக்கொண்டே இருக்கிறது
அன்றாட வாழ்க்கை அப்டியே உங்ளுக்கு ஓடிடுது
ஆமாம் ஆமாம் தோழி
சேரி தோழி உங்கள்ட பேசுனதுல நேரம் போனதே தெர்ல தோழி
மிக்க நன்றி தோழி நீங்கள் சென்று உங்கள் குழந்தை உங்களை கவனியுங்கள் உங்கள் குழந்தைகள் என்ன செய்கிறார் என்று பாருங்கள்
ஆமா எல்லா கத்திட்டுதா இருந்தாங்க எ குழந்தையு கத்திட்டுதா இருக்கு நா அதோ பாக்கறே அவுங்கள போயிட்டு
ஆ செரி
அ ரொம்ப நன்றி தோழி உங்கள்ட பேசுனது திரும்ப கால் அழைப்பு வந்தா என்னையே கூப்புடுங்க தோழி
ஓகே மிக்க நன்றி
ஓகே நன் நன்றி தோழி நன்றி ம்